ஆ கேக்குது உங்களுக்கு ம் சொல்லுங்க சும்மாதா டி பாக்கலான்ட்டு
டிவில என்ன பாப்பீங்க
டிவில ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு புதுசா பிரதர்ஸ் அன் சிஸ்டர் தெரியுமா
ஆ பிரதர்ஸ் அண் சிஸ்டர்ஸ் ஆமா பாத்தே தமிழ்ல தானே
அ ஆமா ச அது பாக்கலாண்டு
ஆ பாருங்க பாருங் அப்பறோ இன்ஞோன்னு கசின்ஸ் அண்ட் கல்யாணம்
ஆ ஆமா மலையாளம் வெப்சீரிஸ் ஆமா ஓகே தா ஆனா ஃபிலிம் மலையாள ஃபிலிம்ஸ்ல்லா நல்லா இருக்கு அந்த அளவுக்கு இல்ல இப்ப நார்மலா இருக் கு பாக்கலா ஒரு கசின்ஸ் அப்டிங்கறதுனால பாக்கலா கான்செப்ட்டுல்லா அவ்வளவா அது போரிங்கா தா போது
பாத்து முடிச்சுட்டீங்ளா
எல்லாமே வீட்ல வெட்டியா தானே இருக்கே காலேஜ் முடுஞ்சு எல்லாத்தயு இப்பதா ஃபஸ்ட் டைம் அந்த வெப் சீரீஸ் நாள பாக் க்குறது
அப்டியா நானு பெருசா வெப் சீரிஸ்லா பாக்க மாட்டே இப்போ லீவ்ல வந்துஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு ஒன்னா சஜ்ஜஸ்ட் பண்ணுவாங்க அது
ஆமா நம்மளுக்கு இந்த கவ இதுக்குப்பறோ எந்த ஐடியாவு இல்ல காலேஜு சேந்தாச்சு சோ அந்த மாரி ஏதாது டைம் ஸ்பெண்ட் வேண்டியது தா
ம் அதனால யாரு பெருசா தமிழ்ல எதுவு சஜ்ஜஸ் பண்ல எல்லாமே இங்கிலீஷுக்கு
ஆ இங்கிலீஷ்ல நெறையா வந்துருக்கு ஆனா அதலா பாக் கோ நம்ப அந்த பிரைம்லா ரீசார்ஜ் பண்ணி வைக்கணு அதனால தா பென்டிங்ல இருக்கு புதுசா நெறையா வந்துருக்கு ஹாஃப் கேம்பஸ் அதெல்லா
ஆமா ஆஃப் கேம்பஸ் பாத்தே பாத்து முடிச்டே அது
ஈவன் ஆஃப்டர் இயர் அப்டின்னு ஒன்னு வந்திருக்குன்னு நெனக் எவ்ரி ஆஃப்டர் இயர்னு ஆமா அதா இப்ப ட்ரெண்ட் எல்லா இருக்கு எல்லாமே நானு பாக்கணுனு வச்சிருக்கே ஒன்னு பாக்கல
ஆஃப் கேம்பஸ் பாத்து முடிச்சுட்டே அதுக்கப்பறோ தமிழ்ல இது இருக்கு எம்டிடிபி க்கு அது பாத்து முடிக்கணு ஆஃப் கேம்பஸ் ஓகே எல்லாரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்றாங்கனா ஹைப்பு ஆமா ஹைப்பு இருக்கே
நா இதுக்கு எம்டிடிபிக்கு ஹைப் பண்ணதுனாலதா பாத்தே அவ்ளோ இருக்கா பரவால நல்லாதா இருந்துது சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது
இதுவூ நல்லாதா இருந்துச்சு நெறையா ஓட்டி விட்டு பாக்க வேண்டியதா இருந்துது அதுனால ம் அதுனால நல்லதா இருந்ச்சு
ம்
ஆனா ஒரே நைட்ல ஒக்காந்து பாத்து முடிச்சுட்டே அது
வேமா எத்தன எபிசோடு
எயிட்டு எபிசோட்ஸ் தா இருந்துச்சு அவ்ளோதா
டோட்டலா எய்ட்டு ஒ சீசன் ஒன்லயா
சீசன் ஒன்ல எயிட் எபிசோடஸ் இருந்துச்சு டோட்டலா அது பாத்து முடிச்சுடே எம்டிடிபி பாக்கணு பாக்கணுன்ட்டே இருக்கே ரெண்டு முடிச்சுருக்கே மூனுல ஹாஃப் இருக்கே
ம் யூடியூப்ல பாக்குறீங்களா எதுல்ல
ஆமா யூடியூப்ல தா
சேர் சேர்
அதுக்கப்பறம் தா ஃப்ரீயா கிளியரகு பாக்கணு
மூவி என்ன மூவி பாக்கலான்ட்ருக்கீங்க
மூவி வந்ட்டு டுவெண்ட்டி நைன் நல்லா இருக்கு அப்டின் சொல்றாங்க
ஆ நானு பாக்கணுன் நெனச்சே
ம் அது பாக்கணு எல்லாமே பாக்கணு எங்க எனிக்கிறதே பன்னெண்டு மணியாயிருச் அதனாலதா கொஞ்ச மார்னிங் சீக்கிரமா எனிச்சா உக்காந்து பாக்கலா
மார்னிங்கல்லா படம் பாத்தேன்னா இப்ப இதுக் தா என்ச்சியான் கேப்பாங்க அதனால மார்னிங் நல்ல புள்ளையா இருந்துருவே ஈவ்னிங் தா பாப்பே எல்லாமே
ஆ மார்னி்ங் எந்ச்சி வேலல்லா எங்க வீட்டுல பெருசா எந்த இந்த வேல்லல்லா இருக்காது வீடு கூட்டியுட சொல்லுவாங்க ஆ அப்றமா என்னோட ரூம் மட்டு கிளீன் பண்ண சொல்லுவாங்க அவ்ளோதா வேறேந்த வேலையு இரு க்காது அது வந்துட்டு மார்னிங் படிச்சு முடிச்சட்டனா சீ மார்னிங் பண்ணி முடிச்சேன்னா ஆ அதுக்கப்புறமா ஃப்ரீயா இருப்பே
படிச்சுட்டே இருந்தா திடீர்ன் படிக்காம இருக்கது ஃபோர் அடிக்குது தானே
ஆமா அப்படில்லா இல்ல
அப்டிலா இல்லைய படிக்க மாட்டியா
படிப்பே ஃபஸ்ட் குரூப்பு படிச்சுதா ஆகணு அப்டின் சொல்லி படிச்சே டைம் வேற ரொம்ப கஷ்டமா இருந்ச்சு கொஸ்டின் பேப் பர்ல்லா ஆமா எப்டியோ படிச்சே டியூஷன் தா போனே நானு ஆமா ஆனா வீட்ல நெறைய எக்ஸ்பெட் பண்ணாங் நானுமே நறைய எக்ஸ்பெட் பண்ணே ஆ ஏன்னா நறைய படிச்சிருந்தே ஆமா ஃபைவ் ஹண்ட்ரட்ர போல எக்ஸ்பெக்ட் பண்ணே நெறையாவு படிச்சிருந்தே
அத எல்லாரும் ரோ எவ்வளோ டாப்பரா இருந்தாலுமே பப்ளிக் டைம்ல அது டஃப்பா தா இருக்கு
ஆமா அதுவு இந்த இயர் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு எங்களுக்கு லா
என்னா சே என்னமோ டஃப்ஃபா இருன்ச்சுன் சொன்னாங்
ஆமா மூனு மெயின் சப்ஜெக்டுமே டஃப்ஃபா இருந்ச்சு நா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்ஸோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நல்லா ப ச அது எல்லாமே எனக்கு ஒரு மாரி நா படிச்சு முடிசஸ்ட்டு சும்மா பாத்தே லாஸ்ட் பைவ் இயர்ஸ்ல பேப்பர அது எல்லாம எனக் ஈஸ் யாதா இருந்ச்சு
ஆ நானும்
ஆமா அப்ப நா என் நெனச்சே கே ஈஸியா தா கேப்பாங்க அப்டின் பாத்தா இந்த இயர் ரொம்ப டஃப்ஃபா கேட்டாங்க
ரொம்ப மூனு வர்ஷத்துக்கு ஒருதடவதா டஃப்ஃபா இருக்குன் சொல்லுவாங்க அப்டி பாத்தாலு நீ எழுதிருக்கலா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தரவ ஆயிடுச்சி போல
ஆமா தெர்ல அதுக்கப்புறோ வீட்லல்லா பெருசா எதுவு திட்டலா மாட்டாங்க மார்க்
ஆ இதுவே போதுமே இதுக்கு மேல எடுத்தா அவ்ளோதா எல்லாரு கடுப்பாய்ருவாங்க
அப்புறோ ஆமா அப்றோ எங்க அப்பால எதுமே சொல்ல மாட்டாரு ஓகே நா நைட்லா உக்காந்து படிச்சாதா லைட் ஆஃப் பண்ணி வுட்டு போற அவரு அந்த மாரி தூங்கு நைட்ல உக்காந்த் படிக்காத சொல்லுவாரு அதனால பெருசா அவர்லா எது சொல்ல ஆமா
ஒகே ஒகே
அவர் சொல்லுவாரு டாப்பரா இருக்க கூடாது ஆமா அதுல ரொம்ப டாப்பர் பில்லா இருந்தா செரிபட்டு வராது
அதென்னமோ கரக்டு தா ரொம்ப டாப்பரா இருந்தா அதாதா வரு நா நா வந்து டுவெல்த் வரைக்குமே ரொம்ப அப்டியே சின்சியரா நீ சொல்ற மாரிதா இருந்தே எப்டின்னா காலையில மூணு மணிக்கில்லா ஏஞ்சி உக்காந்து படிச் டு எனக்கு படிச்சிட்டு போனா தான அப்றோ ஃபோனு இருக்காது அப்பல்லா
ம்
படிச்சது தான காலேஜ் சேந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்புள்க்கு தா காலேஜ்லியு இதே மாரி படிக்கனு நெனச்சு நா மட்டு சின்சிரா படிச்சிட்ருந்தே யாரு இன்மேல் நா ஆனா நா படிச்சது எனக்கு மார்க்கே வர்ல செகன் டேம்லலா ஒன்ஸ் நா ரொம்ப நார்மலா கொஞ்சோண்டு படிச்ட்டு கத அடிச்சே அதுக்கு அவ்ளோ மார்க்கு
ம்
செகண் செம்லே மாத்தி வுட் டானுங்க கேரக்டர நா படி எங்க அம்மா திட்டிட்டே இருந்தாங்க படிச்சிட்டுதா சுத்தோ ஆனா நா படிக்காம இருக்கறப்பதா காலேஜ்ல மார்க் போட்டானுங்க
ம்
வொஸ்ட் ஆக்கி வுட்டுருச்சி காலேஜ்லா
நா வந்துட்டு டென்த் வரைக்கு நல்லா படிச்சிட்ருப்பே என்ஜாயு பண்ணுவே என்ஜாய் பண்றக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுக்கப்றோ படிக்கு போது மட்டு தனியா போய் ஒக்காந்து படிச்சிப்ப ஏனா அவுங் கூட ஒக்காந்தா படிக் முடியாது எப்படியுமே
ஆமா நானு அதெல்லா பண்ண நா நல்லா வேல எல்லா திருக்கே இல்லாத வேல நெறைய பாத்துருக்கே தா அது வந்து நம்ம படிப்ப கெடுத்துர கூடாதுன்னு படிச்சிருவே
நம்ம டென்த்லே நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணே நைன்டி பர்சன்டேஜ் வந்துச்சி ஃபோர் ஃபிப்டி வந்த ஓ ஆமா ஆமா
ஆ
ஃபோர் ஃபிப்டி வந்த்ச்சா அதுக்கப்பறமா லெவன்த்துல பப்ளிக் எங்கள்க்கு மட்டு வெச்சாங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு இல்ல ஃபஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இல்ல
மா நீ உங்க செட்டு மட்டு தா டென்த்து லவல்த்து டுவெல்த் மூனுமே பப்ளிக் எழுதிருப்பீங்க
ஆமா லெவன்த் பப்ளிக் இல் லெவன்த் படிக்கவே இல்ல நா நெனச்சனா கடசில கேன்சல் பண்ணிருவாங்க கேன்சல் பண்ணிருவாங்கன்டே இருங்க ஆனா பண்ணவே இல்ல அதனால மார்க் கொஞ்சோ கம்மி ஆயிட்ச்சு ஃபோர் தேட்டி அந்த மார் தா வந்துச்சி அதனால கொண்டு போய் டியூஷன்ல சேத்திட்டாங்க
ம்
டியூஷனு கொஞ்ச ஜாலியா தா இருக்கு அதுவு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் குள்ளதா ஆமா ஃபுட் ஸ்ட்ரீட் குள்ள தா டியூஷனா
ஆ டியூஷன் போறவழிலே சாப்ப ட்டுக்கிட்ட போதா
சாப்பிட்டுக்கே போறது அந்த மாதிரிலா இருக்கு அதுவு டியூஷன் டென் ஓ கிளாக் தா முடியு
ஏய் அம்பா அவ்ளோ நேரம் படிப்பியா போயி
செவன் ஓ கிளாக் போவே டென் ஓ கிளாக் வரைக்கு நடுல பிரேக் எல்லா இருக்கு சொல்லிட்டுதா விட வெப்பாங்க படிச்சே கொஞ்சோ தா படிச்சே நல்லதா படிச்சே அப்பறம்மா அப்புற வரும்போது லெவன் ஆயிடு வீட்டுக்கு
ம் சரி ஆனா கோயம்புத்தூர்ல்ல தா படிக்கணுனு எனக்கு ஆசை ஆனா முடியலை
ம் நல்லா இருக்கு எங்காச்சு வெளி போனுன்னா ரொம்பல்லா யோசிக்கலா வேண்டா
ஆமா எங்க போனாலு நெறைய ஷாப் இருக்கு எங்க போனாலு ஏதாச்சு இருக்கு நா ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்த வேஃப்ல் இருக்குல்ல ஆ பஸ் ஃபஸ்ட் ஃப்ஸ்ட் சாப்பிட்டதே அங்க வேஃப்ல் ஸ்பாட்டுன்னு ஒன்னு இருக்கு கோயம்பத்தூர் ல தான் ஃபஸ்ட் சாப்ப அதுல இருந்து தா அது எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு
ஆமா இங்க பெருசால யோசிக்கவே வேண்டா நா எங்க எங்காச்சி வெளிய போனுனு நெனைச்சா வித்தியோசதை இந்த சைடு போலாம அந்த சைடு
ம் ஒனக்கு ஜாலியா இருக்கு எல்லா எடத்துலயு கட இருக்கு இங்கங்க யோசிச்சா எண்ணி கொஞ்சோ தா இருக்கு அதைக்கு தா திருப்பி திருப்பிய போணு
ஆமா யோசி ஃப்ஸ்ட்டு சாப்பிட போலாமா இல்ல சும்மா பர்ச்சேஸ் பண்றதுக்கு போலாமா இல்ல சும்மா ப த்துட்டு சீனரி மட்டும் பாத்துட்டு வரலாமா அப்டின்னுயோசிப்பே
விண்டோ ஷாப்பிங் தா
விண்டோ ஷாப்பிங் இருக்காது யாதாச்சு வாங்கிறதுக்காகவாது போவே
ம்
இல்லை சும்மா போய் சீனரி மட்டு பாத்துட்டு வரலா நல்லா பீஸ்ஃபுல்லா எங்காச்சு போயிட்டு வரலா ன்னா அப்பயே அந்த சைடு போங்க
ம் ஓகே ம்
இப்போ நாங்க வந்துட்டு நாளைக்கி எங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு போல அப்டின்னா வேற ஒரு பிளான் வச்சிருக்கோ இங்க ஆமா கண்டிப்பா போ அ எஸ்கேப் ரூம்மு அந்த மாரிலா நெறையா இருக்கு இங்க
ஆமா அதெல்லா நெறைய அந்த ட்ரேம்போலின் அந்த மாரிலா இருக்குல ஆ நாங்க ட்ரேம்போலின் போலான்ந்தா பல மாசமா பிளான் பண்ணோ ஆனா முடியல
ம்
திருச்சி டிரம்போலின் போலாண்டு
ம் இங்க பக்கத்து பக்கத்துல நெறையா இருக்கு
ஆமானக்கா அங்க கூக்குல போடும் போது ஃபர்ஸ்ட்டே கோயம்புத்தூர் தா வந்துச்சு சென்னைல அவ்வளவா எதுவு வரல ஃப்ஸ்ட்டு கோயமுத்தூர் வந்துச்சு அப்புற திருச்சி வந்துச்சு
ஆமா அப்ப நாளைக்கு வந்துட்டு அது ரெண்டு ஐடியா இருக்கு ஒன்ன எஸ்கேப் ரூம் இல்ல ட்ரேன்போல்ன்னு போலா அப்டின்னு
ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க
ஆமா காலேஜ் வரபறக்குள்ள என்னல்லா பண்ணணுமோ எல்லாமே பண்ணி
ஆமா அதுக்கப்புறோ உங்களுக்கு டைம் கொஞ்ச கம்மியா தா இருக்கு வெளியெல்லா போக
ஆமா அதனால கொஞ்ச நாளா என்ஜாய் பண்ணிக்கலா அப்டின்னு
அ ஓகே ஓகே
இவ்ளோ நாள் வீட்ல காசு கேட்டே தந்துட்டு தா இருந்தாங்க இப்போ வன்ட்டு நீ என்ன சும்மா சும்மா கே க்குற அப்டியெல்லா கேக்குறாங்க
அதனாலதா இந்த முடிவா அ
அப்போ நேத்து போயி எங்க அம்மா வேற உண்ட்டதா காசு இருக்குல்ல வாங்கிக் குடு வாங்கிக் குடுன்னு ஒரே நிமிஷோ எங்க அம்மா கூப்பிடுறாங்க ஆ